ஹலோ ஆ கேக்குது உங்ளுக்கு கேக்குதா
ஆ கேக்குது ஆ
தாங்க
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க உ உங்க வீட்ல
ஆ எல்லாரு நல்லா இருக்காங்க
நைட்டு சாப்டீங்ளா இல்ல இனிமேல் தானா
இல்ல இனிமேல் தா நீங்க சாப்டீங்ளா
இல்ல இல்ல நாலா எப்போமே லேட்டா தா சா
ஆ நாங்களு லேட்டா தா சா சாப்டுவோ லேட்டனா ரொம்ப லேட்டாலா இல் ஒரு நைன் த்தேட்டி அந்த மாரி சாப்டுவோ
ஓ நைன் தேட்டி அதுக்கு மேலலா போக மாட்டீங்களா தூங்குறது எல்லா
தூங்குறது மொபைல்லா நோண்டிட்டு ஒரு டென் தேட்டி ஆயிடு அதுக்கும் மேலயு போகு
நாங்க வந்துட்டு நார்மலா வீட்ல எல்லாருமே தூங்குற டைமே பதினொன்றதா அது வந்து நாங்க இன்னு எக்ஸ்ட்ராவா சின்ன பசங்கனா இன்னு எக்ஸ்ட்ரா வாங்குனா என்ன வீட்ல பெரியவுங்க தூங்குறது பதினொன்றக்கி
உம் ஓ நீங்க சிட்டி சைட்ல இருக்குறதுனால ஓக் ஓகே நா கொஞ்சோ வில்லேஜ் சைடு தா
ஓ ஓகே ஓகே ஆ ஆமா வில்லேஜ் சைடுல அதா என்னோட நேட்டிவ் வந்துட்டு வில்லேஜ் வில்லேஜ் சைடு தா அங்க வந்துட்டு ஊருக்கு போனா அப்டி தா எல்லோரு சீக்கிரமா தூங்கிடுவோ இங்க வந்துட்டு எல்லா பழகிடுச்சு அப்டியே நைட்டு லேட்டா தூங்கி
உம் எல்லாருமே லேட்டா தா தூங்குவோ அதனால அங்க தெரியவே தெரியாதா இங்க இங்க வந்து டிப்ரெண்டா இருக்கு ஒரு பன்னெண்டு மணிக்கு லைட் எரியுதா என்ன உங்க வீட்ல ஆ என்ன உங்க வீட்ல பன்னெண்டு மணி வரைக்கு லைட் தெரியுது அது எதுன்டு
ஆமா ஆமா நைட்டு தூங்குனாதா லைட் ஆப் பண்ணி போட்டுருவேனு எங்க அப்பா அம்மாவு சொல்லுவாங்க சரி நீங்க உங்க வீட்ல ஏதாவது பெட் பெட் அனிமல்ஸ் எல்லா வளக்குறீங்ளா
ஆ பெட்டு இருக்கு எங்க வீட்ல கேட் இருக்கு
ஓகே ஓகே அது எப்பதுல இருந்து வளக்குறீங்க ஆ எங்க வீட்ல முன்னாடி வளத்தோ எப்பனா நா அஞ்சாவது படிக்கும்போதுல வளத்தது அது செத்துப் போச்சு இது ஒரு நா ஒரு எட்டாவ்து படிக்கும்போது
ஓகே எங்க வீட்ல வந்து கே கேட் இருக்கு ரெண்டு கேட் இருக்கு கேட் நா எனக்கு ரொம்ப பிடிக்கு இப்போ ட்யு இயர்ஸ் அதுக்கு முன்னாடி இருந்தே பிடிக்கு ஆ அது அது அது ஆ இப்ப ட்டூ இயர்ஸா இருக்கு எங்க வீட்லயே
ஓகே ஆ ரெண்டு பூனையா
ஆ ஆமா ரெண்டு பூன இருக்கு சூப்பரா இருக்கு க்யூட்டா பா அது சும்மா சேட்டலா பண்ணோ ஏதாச்சு நம்ம பென்னு பென்சில் என்ன கொடுத்தோம்னா கீழ அப்படியே உருட்டின்னு அப்படியே விளையாடிட்டே இருக்கு
ஆமா ஆமா அதே அப்படிதா கோழி குண்டு எல்லா கீழஉருட்டி விட்டா வேகமா போயிட்டு துரத்தி பிடிக்கு அத
ஆமா ஆமா அந்த மாரிதா பண்ணிட்டு இருங்க ஏதாச்ச ஒன்னு சவுண்ட் கேட்டுச்சுன்னா அது போய் நின்னு பாத் துனு
உ ஆமா நீங்க உங்க வீட்டுல. ஆ வந்துட்டு அது எதுவு சொல்லயா இந்த மாரி கத்துது நைட். நைட்லா என்ன பண்ணு அது நீங்க தூங்கும் போது.
தூங்கம்போது. கொஞ்ச நேரோ வந்து பக்கத்துல இருக்கு போ எத்துன்னு போய் வெளில விட் ட்ருவோ அது அதுக்கப்றோ ஆ இல்ல நைட் இருந்து தூங்கினா அப்டி பக்கத்திலே தூங்கினேஇரு. ரு போ. சம்டைம்ஸ் மறந்துடுவோ நாங்களு லைட் ஆஃப் பன்டு தூங்கி டனேஅப்படியே வந்து பக்கத்துல பட்துக்கு பக்கத்துல பட்த் அது தூங்கினே இருக்கு அது காலையில நாங்க எழுந்திரிக்கிற வரைக்கு அது நல்லா தூங்கினு இருக்கு
ஆனா நாங்க வளத்த பூன வந்து என்னனா நைட்டு திடீர்னு தூங்கிட்டு இருக்கமோ திடீர்னு கத்தோ அங்கங்க ஓடு ஆ அ அது மாரி. பண்ணிட்ருக்கோ அது சாப்பாடுலா என்ன மாரி குடுப்பீங்க அதுக்கு.
சாப்பாடு வந்து மேக்சிமம் தயிர் சாதோ ஒயிட் ரைஸ் அதுக்கு வந்து தோசைனா ரொம்ப புடிக்கு தோச சப்பாத்தி அவ்ளோதா ஆமா டிபன் ஐட்டம்னா ஆமா தோச அது சூடா. சுடும் போது அவ்ளோதா மியா மியாவனு கத்திட்டே இருக்கு ஃபுல் டே. விடு
தோசனா அவ்ளோ டேஸ்டா அதுக்கு. நீங்க போட்டு அந்த மாரி ஸ்டார்டிங். இங்க இந்து ஃபோட்டு வளத்துட்டீங்க.
ஆ ஒரு ஒரு பெரிய பூன ஒரு பெரிய பூன ஒன்னு இருக்கு ஒரு குட்டி பூன இருக்கு பெரிய. பூன வந்து ஒயிட் ரைஸ் ஒயிட் ரைஸ் சாப்பிடு. கொழம்புலா ஊத்தக்கூடாது அதுல வெறு ரைஸ் மட்டு போட்டா சாப்புடு ஆமா அப்பு குட்டி பூன. தா தோச சாப்புடு அதனாலே நாங்க ஈஸ் சியா தோச ஊத்தி குடுத்ருவோ
ஓகே பெரிய பூன எப்பத்துல இருந்து வளர்க்குறீங்க அது வீட் நீங்க கடையில இருந்து வாங்குனீங்களா இல்ல சும்மா ஏரியில இருந்த பூனையா அது.
இது வாங்கலா இல்ல இங்கியே பக்கத் ல்ல ஒருத்தவங்க வீட்ல வச்சின்னிந்தாங்க அது எத்துனு வ ஒரு பூன
உ பெரிய பூன எத்தன வருஷோ ஆது அது
அதுதா அதுதா டூ இயர்ஸ் ஆகுது இப்பதா குட்டி பூன வந்து ஒரு சிக்ஸ் மந்த் இருக்கு
ஓ ஆறு மாசோதா நான்வெஜ்ல்லா எது போடுவீங்ளா இல்ல
ஆ நான்வெஜ் நம்ம சாப்பறது எல்லாமே சாப்புடு அது ஃபிஷ் சிக்கன் மட்டன் எல்லாமே சாப்புடு ஆமா நான்வெஜ் நாம எல்லாமே சா இப்ப நாய் கூட நா நான்வெஜ்லா சாப்புடுல்ல அது மாரி தா கே கேட்டுக்கு நான்வெஜ்னா ரொம்ப புடிக்கு
ஓகே இது நீங்க அப்றோ எதாது சாப்டாம இருக்கோல எதாச்சி நீங்க போட்டு சாப்டாம இருந்திருக்கா
ஆ சாப்டாமல்லா இருந்ததுல்ல அது அது எப்பயா சி இந்த கே எலி எலி புடிச்சிட்டு வந்து சாப்டோ ஆ ஆமா எங்கியாச்சி எலி வெ வெளியில்லாதங்கோ
அது புடிச்சி வெ விளாடதான செய்யு அ
எலி ச பூன வந்து எலி சாப்புடு அ
எப்ப ஆ எப்பிடி ரோட்ல அந்த ஊர்ல இருக்க எலிய புடிச்சிட்டு வரும இல்ல வீட்
ஆ வீட்ல இருக்காது வெளில தா வீட்லல்லா நா அதிகமா ஆ வீட்லெல்லா வெக்காது வெளில சாப்டு நாங்க பாப்போ அத ஓ நீ புடிச்சுனு வந்திருக்கியா அப்டின்னு சொல்
பாம்பு இருந்தா கூட அது எதோ புடிச்சுட்டு வந்துறோன்னு சொல்லுவாங்களே
ஆ நோட்டிஃபை பண்ணு கத் தினே இருக்கு எதா பூச்சில்லா வந்தா கூட அந்த மாரி ஆ
பாம்பெல்லா அந்த சைட்ல வில்லே
ஆ இருக்கு வந்திருக்கு ஒரு டைம் வெளில வந்தா அ அது அது கு கூட வந்து வாலெல்லா இப்டி தட்டினு இன்ச்சு ஐயோ பயந்தே போயிட்டோ நாங்க
ஓ ஓகோ ச்சே
அது பாக்கலா தா நாங்களு பாத் த்ருக்க மாட்டா அத
அது பாக்கலன்னா ஆமா அது பெட்ட அனிமல்ஸ் வந்த ஒரு சேப்டி மாரி ஆனா பூன வந்து சேஃப்டி இல்லன்னு சொல்லுவாங்க ஆனா பூன வந்து யாருக்கு பயப்படாது ஆனா மனுஷங்க வந்தா இதுவு பயந்து ஓடிடு
ஆமா
நாய் எல்லா எதுவு வளக்கலைய நீங்க
ஆ இல்ல இல்ல நாய்ல்லா வளக்கல நீங்க நீங்க நீங்களு கேட் தீங்ளா
கேட் தா வளத்த அதுகடுத்து இங்கே வந்து ம்ச் எல்லாரு அந்த எப்டி சொல்றது நா பக்கத்ல நெய்பர்ஸ்லா இருக்காங்க ஆ அவுங்களுக்கு வந்து டிஸ்டபன்ஸ்ஸா இருக்குனு சொல்லிட்டு ட்டு ஆ பெட் அனிமல்சே வளக்குறதில
உம்
அதனாலதா அந்த மாரி இலனா எ எங்களுக்கு வந்துட்டு எனக்கு வந்து நாய் வளக்குறது புடிக்கு அத லேப்ரேடர் இருக்குல்ல அது புஸ்சு புசுனு இருக்குனு சொல்லி அது வளக்கணுனு ஆச அது ஆனா இப்ப வளக்க முடியாது
உம் கிளில்லாங்கூட சூப்பர நல்ல இருக்கும் வளத்தா
ஆமா அது வளக்கலாம் நீங்க வளத்துருக்கீங்க வளக் வளக்கறீங்களா
இல்ல இல்ல அது புடிக்கும் வளக்கணும்னு ஆச ஆனா அல்லா வளக்கல இன்னும் மேபி பியூச்சர்ல கெடைச்சிச்சின்னா வளக்கலா
ம்
வாங்கிட்டு வந்து இல்ல இல்ல பிஷ் டேங்க்லா இல்ல
ஆ ஆ முன்னாடியே எதோ கப்பிஸ் மட்டும் சும்மா போட்டு சின்ன வயசுல வளத்துட்டு இருந்தன் அது எப்டி என்ன எப்டி போடுனு என்ன சாப்பாடுன்னு கூட தெரியாம சும்மா எதஎதோ கெடைக்கறதல்லா உள்ள எடுத்து போட்டு இருந்தன் ஒரு வாரத்துல செத்து போச்சி
அச்சச்சோ
ஆ இந்த மாரி சும்மா எதாச்சும் ஒண்ணு கெடைக்கறதெல்லா எடுத்து இது பண்ண வேண்டிதா அத
டாக் கூட வளக்கலா
அம்மா வளக் வளக்கலாதான் ஆனா நறையா பேர் பூச்சி கூட வளக்கறாங்கல்ல அந்த சின்ன சின்ன அனிமல் அதா ஆ எலியெல்லா கூட வளக்கறாங்க வெளிநாட்டுல
ஆ ஆமா எலி ஆமா நறையா ஆமா தைனாஸ்லா அந்த மாரிதா ம்
உங்க வீட்டு பக்கத்துல யாராச்சு அந்த மாரி நாய்லா வச்சிருப்பாங்களா அது வந்துட்டு உங்க பூனைய கடிக்க வராதா
ஆ அது உண்மையிலே எக்ஃசாக்ட்டா அந்த மாரிதா நடக்குமே எங்க வீட்டு பக்கத்துல ஒருத்தவங்க வந்து ஏ நெய்பர் தா பக்கத்து பக்கத்து வீடே அவுங்க வீட்ல வந்து டாகு இருக்கும் அவுங்க வீட்ல எப்பயுமே கட்டி போட்டுதா வச்சிருப்பாங்க நாங்க பூனலா கட்ட மாட்டோன் இல்ல அதனால இது அவுங்க வீட்டுக்கு போய்ச்சின்னா அது ஃபுல்லா கொலைச்சினே இருக் கும் கத்தினே இருக்கோ ஆ அப்புறோ
சண்ட வராதா
வேற பூனலா இல்ல அந்த ஒரு பூன மட்டுதா எங்க வீட்ல இருக்கிற பூன மட்டுதா
ஓ அந்த சைட்ல நீங்க தா அந்த பூன வச்சிருக்கீங்க
ம் தயிர் தயிர்லா நாங்க பால்லா காய வச்சோன்னா அவ்ளோதா தெ தெரியாம மறைச்சிதா காய காய வைக்கணு கதுவுல சாத்திட்டு கிச்சன் டோர்லா சாத்திட்டு அப்டிதா பண்ணோ ஆமா
ஓஹோ அங்க வளக்குற பூனையு முன்னாடி அப்டிதா ஆ க பா கரெட் கரெட்டா கால எந்திரச்ச ஒன்னே அது த ஒரு சில வாட்டி வந்துட்டு வெளில போட்டுரு போட்டக்கரம கால்ல எழுந்திரிச்சி கதவு தொறந்த ஒன்னே உள்ள வந்துட்டு மியா மியாவுன்னு கத்திட்டே வந்துரு
ம் ஆமா அந்த வாசன அது எப்டிதா ஸ்மெல் பண்ணுதோ தெர்ல
ஆமா அதுக்கடுத்து கண்டுக்காது ஆ மி மின்னெல்லா ரொம்ப நல்லா விளையாடு அதுக்கடுத்து போக போக விளையாடா விளையாடாம அப்டேட்டு கொஞ்ச டல் ஆயிடிச்சி அதலதா எதோ ஒரு மாரி ஆயிடிச்சி அதுக்கு
நீங்க ஆனா ட்ரை பண்ணி பாருங்க வீட்டுக்குள்ளே வளக்குற மாரி நெய்ப்பர்ஸ்லா டிஸ்டப் பண்ணாம
ஆமா ஆனா பண்ணணு அத இப்ப பண்ண முடியாது அது அதா வேலைக்கு போயி்ட்டு அந்த மாரி டைம்லதா இனிமேல் பெட் அனிமல்ஸ்லா வளக்கனு முடிவு பண்ணியாச் ம் நீங்க வேற ஏதாச்சி இனிமே வளக் பண்ணு ஆசபறீங்கனா
ஆ அதா கிளிதா வளக்கனுன் ஆச அப்புறோ வேற எதுவு இல்ல அது அதுவே போது ஒரு பூன ஒரு கிளி ஓகே
ம் ஸூ ஆமா ஆமா ரொம்ப அதுக்கடுத்து எல்லாத்தியு போட்டு வளத்து ட்டுருக முடியாது ஜூக்குல்லா போயிருக்கீங்களா
ஆ ஒரு டைம் போயிருக்கே அது சின்ன வயசுல போய்கிருக்கே ஞாபக இல்ல இப்ப
ஓ ஓஹோ நா வந்து ரெண்டு மூணு தடவ கிட்ட போயிருக்கே அது ஒரு தடவ ஃபேமிலியோட போனது அதுகடுத்து என்னோ வந்து ரிலேட்டிவ்ஸோட போனது அந்த மாரி
ம் எனக்கு அந்த அளவுக்கு ஞாபக இல்ல சும்மா போயிட்டு வந்துட்டோ
ஓ ஓஹோ ஓகே நா வந்துட்டு போனதுல வந்துட்டு அங்கப்பா பாம்பெல்லா வந்துட்டு கண்ணாடி கூண்டுக்குள்ள போட்டு அடைச்சி வச்சிருந்தாங்க
ம்
ம் அந்த மாரி இருந்தது நீங் ங்க எப்பிடி சொல்றது அ எப்பமே அது சாப்பிட்டே இருக்குமா போணா இல்ல நீங்க குடுக்கு போதுதானா
இல்ல நாங்க குடுத்தாதா சாப் தோ ல்னா இதா பட்டினியாதா இருக்கு சாப்பிடாமதா இருக்கு
ஓ சாப்பிடாமதா இருக்குன்றி ம் சேரி ஓகே
ம் சேரி ஓகே நெக்ஸ்க் ஆ ஓகே பாய்
பய்